ஹலோ
ஆஹ் ஹலோ மேம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க வணக்கங்க ஆஹ் வணக்கங் மேம் அஹ் சாப்டிங்களாங்க
ஆஹ் சாப்டாச்சுங்க மேம் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சிங் மேம்
உம் என்ன ச
என்ன சாப்பாடுங்க மேம் மேம்மு தோச தாங் மேம் சுட்ருக்குறே சாதொ அதுக்கப்பறொ பாத்தீங்கன்னா சொரக்காக் கூ கூட்டுங் மேம் அப்புறொ அ கோவக்கா பொரியலுங் மேம் நீங்க மேம்
நான் காலைல தோசதா எப்பவும் போல அப்றோ தம்பிக்கு லஞ்சுக்கு சாப்பாடு சமச்சே உம் சாப்பாடும் வெண்டக்கா பொரியலு செஞ்சு அப்டி கெளறி குடுத் து விட்டுட்டே ஸ்கூலுக்கு
சரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி மிக்க நன்றி அப்றோ தோழி தம்பி ஸ்கூலுக் கெளம்பிட்டாங்களா தோழி
ஆஹ் ஸ்கூல் கெளம்பிட்டாங்க இப்பதா வெரட்டி விட்ட அவன ப்பா அவன் கெளம்புறனுக்குள்ள நமக்கு போது போதுன்னு ஆகுது வீட்டு வேல அவ் வீட்டு வேல அவ்ளோ இருக்கு இந்த ஒன்ற மாசமா கொஞ்சோ ஃப்ரீயா இருந்தோமா இப்ப திடீர்னு வேல செய்யணுமு ரொம்ப கஸ்டமா இருக்கு
உண்மங்க உண்மங்க எனக்குமே ரெண்டு பசங்கங்க
உம் உம்
அ ஒருத்தர் வந்து ஸ்கூலுங்க இன்னொருத்தருக்கு வந்து பத்தாந்தேதி தாங்க ஸ்கூலு
உம்
அதனால ஒருத்தர் கூட இருக்கறாருங்க இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு கெளப்பி விட்டுட்டங்க
செரிங்க செரிங்க
அப்றந்தோழி என்ன பண்றீங்க பாப்பா பையன அனுப்சிட்டு என்ன தோழி பண்ணுவீங்க
இல்ல இல்ல எதும் பண்றதில்ல சும்மா வீட்டுலதா எந்த வேலயு செய்யறதில்ல வீட்டு வேலதா
செரிங்க தோழி செரிங்க தோ அஹ் ஓ செரிங்க தோழி அப்ரொ தோழி இதுக்கப் அப்புறம் என்ன பண்ணுவீங்க தோழி வீட்ல
வீட் ஆஹ் ஆஹ் அடுத்து அப்டே ஒவ்வொன்தா பாத்ரொ வெளக்கறது சமை க்கிறது மதியதுக்கு உம் அப்ரொ அப்டே துணி தோய்க்கணும் அப்டியே ஒவ்வொரு வேலையா செய்ய கரெக்ட்டா இருக்கும் எனக்கு
எச்ச வரங்க காலேஜுக்கு செரி என்ன போட்டுட்டு செரிங்க தோழி என் டிவி இங்க கரண்ட் ஆஃப்புங்க தோழி அங்க தோழி கரண்ட்ருக்
ஆஹ் ஆஹ் கேரண்ட் இருக்கு
இங்கே கரண்ட் ஆப்ங் தோழி
என் ஸ ஓ இங்க நீங்க என்ன டிவி பாப்பீங்க உங்களு புடிச்ச சேனல்
நான் போதுவா டிவி அவ்வளோ பாக்க மாட்டே தோழி கேட்டா பாட்டு மட்டும் தான் கேட்பேன் தோழி
உம் மைண் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆஹ்
டிவி அவ்வளோ பாக்க மாட்டேன் தோழி
உம்
ம்ஹூம்
ஹ்ஹூஹூ
செரிங்க தோழி
ஆஹ் அந்த குட்டிஸ் இருக்காங்கள அவங்க பாக்குறது அப்படியே பாத்து பாத்து எனக்கு அப்படியே ச்சு ஏதோ படம் பாக்கற மாரி நம்ம அது பாத்துட்டு இருக்க இப்ப
செரிங்க தோழி செரிங்க தோழி
அப்புற வீட்டு்ல எல்லா வேலைக்கு கெளம்பிட்டாங்களா
ஹ வீட்டல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கெளம்பிட்டாருங்க தோழி நானு சின்ன பையன் மட்டும் இருக்கொன் தோழி இன்னைக்கி வெள்ளிக்கிழமனால கொஞ்ச வேல இருக்கு தோழி
ஆமா சன்குமரன் தே
ஆமாங் தோழி ஆமாங் தோழி அப்ப வீடு எல்லா க்ளீன் பண்ணணும்
உம் அட நேத்து நைட்டு திடிர்னு தம்பிக்கு ஒடம்பு சரியாம போச்சு
அச்சச்சோ இப்ப எப்படி இருக்காங்க தோழி
ஆ இப்ப கொஞ்சோ பரவால்ல தா ஆனா அப்டிதா ஸ்கூல் தாட்டுவிட்ருக்கே அட நைட்டு தயிர் சாப்பாடு தா குடுத்தே அவனுக்கு எதுவும் சாப்ட எனக்கு வேணா அப்டின்ட்டா செரி தயிர் சாப்பாடாது சாப்டு அப்டின்னு சொல்லி குடுத்தே நைட்டு ஒரு ஒன் ஒரு மணி போல வாமிட் பண்ணிட்டான்
அச்சச்சோ ஆ
ட்டது அப்டியே வந்துச்சு அவன் வயித்துல ஒன்னுமே இல்ல இப்ப நைட் ஏதாவது குடுக்கலா அப்டின்னு பாத்தாலும் எதுமே வேண்டா அப்டின்ட்டான்
ஆமா ஆமாங் தோழி வயிற ஃப்ரீயாவே விடுங்க தோழி
ஆ அதா அப்டியே விட்டுட்டேன் இப்பவு காலையில எதும் சாப்புட்ல செரி ஓகே நீ அப்டியே போய்ட்டு வா அப்டியே ஜாலியா மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு சமச்சு குடுத்துருக்கே இது மட்டும் சாப்ட்டு வரணு காலி பண்ட்டு வந்துட்டு தா நீ வீட்டுக்கு வர்ணு அப்டின்னு சொல்லிருக்கே செம சேட்ட ஸ்கூல்லயு அங்க மிஸ்ஸு ஃபோன் அடிச்சு ரொம்ப வாழுத்தனம் பண்றாங்க அப்டிங்கறாங்க
ஆமாங்க தோழி எங்க பசங்களுமே ரொம் அப்பா செமா சேட்ட தோழி
ம் அட டெய்லியு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ற மாரி அவிங்க மிஸ்ஸு டெய்லியு ஃபோன் பண்ணி இவன் மேல கம்ப்ளைண்ட் அது யாரோ கிளாஸ்ல யாரோ ஒரு பையன் தசிக் க்கன் ஏதோ ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து ம தசிகன் ஆ எஸ் தசிகன் ஏன் பையனோட ஃபிரண்டு ஆ அந்த பையன வந்து வாடா மச்சா அப்டின்னு சொல்லி கூப்ட்ருக்கான் போல
ஆ
ஃபோன் அடிச்சு சொல்றாங்க உங்க பையன் ஏ கிளாஸ் ஃப்ரெண்ட் எல்லா த்தியும் மச்சானு சொல்லி கூப்புட்றான்
அச்சோ புள்ளைங்க வளக்கறது ரொம்ப கஷ்டோ தோழி ஏன் பசங்க கூட ரொம்ப ரெண்டு பா பசங்க தா ரொம்ப குறும்புங்க தோழி
ம் பத்தாததுக்கு ஒரே ஒரு பைய மட்டுந்தா
செரிங்க
இப்பதா யூ கே ஜி போறா ஆமா இப்பதா யூ கே ஜி யே போறா அவெ இருந்துட்டு என்ன வெளயாட விட மாட்டிகுறாங்க அப்டின்னு மிஸ்சு மேல எனட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறா வெளாட விட மாட்டேங்குறாங்க இந்த மிஸ் எனக்கு வே நா வேற கிளாஸ் மிஸ் எனக்கு மாத் மா அப்படிங்கலா ஆ அப்படிங்குறா வெளையாட விட மாட் கத்துக்கிறாங்களா ஆனா வீட்டுக்கு வந்தது செம்ம ஹேப்பி அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோ இன்னைக்கு ஹா இதுவ் லைட்டிங் இதுல்ல படிக்கிறது து இல்ல எழுதுறது இல்ல அப்டியே செம்ம ஹாப்பி வந்தது டிவிய போடுமா அப்
சரிங்க தோழி சரிங்க தோழி நல்லைத்தினால் விளையாடினா பச ங்க இல்லைங்களா
ஆ அதுதா இப்ப இப்ப ஒன்ற மாசம் பக்கொ வீட்லயே இருந்துட்டான் இப்போ ஸ்கூல் போவு ஆனா அழுகல அ என்ன அங்க இருக் க்கிறவங்கள வந்து இவெ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அவெங்க இவன் மேல கம்ப்ளைண்டட் பண்றாங்க இவன் அவன் மேல கம்ப்ளைண்டட் பண்ணிட்டு இருக்கா நடுவுல மாட்டிக்கிறே நான்தா பாவம் போல
உண்மையாலுமே நாமதா ரொம்ப பாவொ
ஆ‌ அத சொல்லுங்க ஃபஸ்ட் காலையிலயு சமைக்கணு மதியொ சமைக்கணு நைட்டு சமைக்கணு அ பத்தாதுக்கு ஈவினிங் அவங்க வரது குல்ல ஸ்நாக் செய்யணு ‌அவன் வந்ததுக்கு அப்பறொ சொல்லி தரணு சாப்புட்டு அதொ ஹோம் ஒர்க் ஒர்க் பண்ணி முடி க்கறதுக்குள்ள நம்ம படுற படு
ஆமாங் தோழி ரொம்ப கடினந்தா தோழி
அது முடிச்சாது திருப்பி நைட்டு சாப்புர்றதுக்கு
பாத்ரொ கழுவணு க்ளீனிங் வேல இதுவே தொடர்ந்து செய்யற்னால நம்ப்ளுக்கு வேற ஏதாச்சு புது வேலை
நம்க்கு ஃப்ரீ டைமே இல்ல
இருக்கறதில்ல ஆமாங் தோழி ஆமாங் தோழி இருக்குறா மாரிதா இருக்கு ஆமாங் தோழி ம் அப்றோ தோழி வீட்ல எல்லாரு அம்மா வீட்டு சைடு எல்லாருமே நலமா தோழி
உம் எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இரு க்காங்ளா
இருக்காங்க தோழி வேற எத் தாச்சு உங்களுக்கு ஏதா ஹாபிஸ் இருக் கா தோழி எது நல்லா சமைப்பீங்க தோழி எது சூப்பரா சமைப்பீங்க
நா நான்வெஜ்ஜுதா நல்லா சமைப்பே வெஜ்ஜே எனக்கு கொஞ்சொ ஓரளதா அ சொல்லப் போனா வெஜ்ஜுதா வேல அதிகமா இருக் கு நான்வெஜ்ஜுனா கொஞ்சொ டக்குனு வேல முடிக்கிற மாரி
முடிக்கிற மார்ருக்கு கரெக்ட்டு அதுல என்ன இதுன்னா இதுனா நம்ப வந்து நறுக்கி நறுக்கி போடணு இது நறுக்க வேண்டா வாஷ் பண்ணிட்டு
அதுவும் ப்ளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னா ஈஸியா இருக்கு நம்ம எது போட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்துரு
ஆமா ஆமா தோழி
ஆ இதே வெஜ்ஜுனா அது தவுந்தது நம்ம போட்டாதா அந்த டே டேஸ்ட் குடுக்கு இல்லனா நல்லாவே இருக்காது
ஆ ஆமா ஆமாங் தோழி உம்
அதுவு இல்லாம இப்ப வெ நான்வெஜ்ஜுனா ஈஸி நம்ம ச ஒரே ஒரு கொழம்ப வெச்சிட்டு ஒரு வறுவல வெச்சி சாப்பாடு வெச்சா முடிஞ்சிருச்சி
ஆமாங்க தோழி
காய்கறினா காய்கறி பொரியலு கூ
பொரியல் கூட்டு பண்ணணு ரசம் பண்ணணு ஆ பொரியல் பண்ணு ரசம் வெக்கணு தயிரு சாதொ வெரைட்டி நறைய வெரைட்
உம் அடுப்புக்குள்ளேயே உக்காந்து வேல செ ய்ற மாரி தெனமு வீட் ட்ல பண்டோல அடுப்பு கல்யாண்ம் பண்ட்டு வந்திருக்கேன் போல அப்படிதா இருக்கு எனக்கு
செரி செரி தோழி
உம் ஃபுல்லா எப்புமே நம்ப அதுக்குள்ளியே இருக்கோல்ல வேல செஞ்சுக்கிட்டே
அ
அது என்னமோ நா அது குள்ளயே நீ யாராது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டேரெக்ட்டா எங் இனிமே எங்கிய்மே தேட வேணா‌அ அடுபுல்ல பாத்தா போது ஆமா அட ஏ வீட்டுக்கு வரவலா அப்டிதா சொ சொல்றாங்க என்ன ஒனக்கு எப்பப் பாக்கும்போதெல்லா நீ அதுக்குள்ளயே இருக்க அப் டிங்குறாங்க என்ன பண்றது ஒன்னு க்ளீன் பண்னு அடுத்தது சமைக்கணு அப்டே ஒ ச்ச்
வேல போயிட்டேருக்கு அ
அ அத க்ளீன் பண்ணனு சமச்சு முடிச்சது க்ளீன் பண்ணனு அப்றோ ஓ ஓனா அப்றோ என்னா காயி நறுக்கறதுக்காது க்கு இதுக்கின்னு ஒவ்வொன்னா இங்க அதுக்குள்ளயேதா நேரோ கரெக்ட்டாருக்கு
ஆமாங்கத் தோழி ஆமா ம் நானு ஒ ம அ அ ஒருமண் நேரத்துக்குள்ள முடிஞ்ச வேலய பாப்பே தோழி அதுக்கப்றோ கிச்சன்ல நா இருக்க மாட்டே தோழி பாத் விழுந்துட்டே இருக்கும் நம்ப இருக்கற வரியு பாத்ரோ இருக்காது தோழி அதுக்கப்றோ பாத்திங்கன்னா பசங்க திரும்ப ஸ்கூல் விட் ட்டு வரப்ப பாத்தீங்கன்னா அவ்ளோ ஸ்னாக்ஸ் பா
ஆமா இப்பதா நம்ப எல்லாமே க்ளீன் பண்ணி வப்போ திருப்பி மறுபடி வந்து குமிஞ்சுரு
த்ரும்பவு த்ரும்ப டிஃபன் ஸ்டாட் பண்ணு த்ரும்பவு பசங்கள வந்து ஊட்டிவுடணு ஹோம் ஒக் பாக்கணு இதே வேல கரெக்ட்டாருக்கு தோழி
அம்மா தேங்க்யூ தேங்க்யூ மேம்
ஆ ரொம்ப நன்றி தோழி நேரத் த்த ஒதுக்கி ஏ கூட வந்து பேஷ்னதுக்கு மிக்க நன்றி தோழி
ம் நன்றிங் மேம் தேங்
நன் தேங்க் ந நன்றி தோழி